ஹலோ
ஹலோ
என்னமா பண்ற லேட் நைட்ல டிஷ்டப் பண்ட்டனா
இல்ல இல்ல சும்மாதாருக்க இன்னு தூங்கல சொல்லுங்க நீங்க என்ன பண்றீங்க என்ன இந்த டைம்ல கால் பணிருக்கீங்க
காலிலிந்து மனசு ரொம்போ வேதனையாருக்குடா
ஏ என்னாச்சு
சின்ன பிள்ளைலே நான் பாத்து பாத்து வளத்த ஹேரூ இப்ப சம்மர்னாலயா இல்ல விட்டமின் ஏதாவதுருக்கா கம்மியாருக்கா என்னேன் தெரில
ஓகே
ஃபால் வந்து அதிகமா ஆகுது
அப்பிடியா
ஆமா இருக்க லென்த்துக்கு அப்டே வருதா
அய்யய்யோ என்ன எதுனால ஆக்சுலி உங்களுக்கு சம்மர்னால்ல இல்ல வந்துட்டு வேறது ஷாம்பூ அந்த மாதிரி ஏதாச்சு யூஸ் பண்ணி அதுனாலயா
ஷாம்ப்ல்லா எதுமே மாத்ல நா ஆல்ரெடி யூஸ் பண்றதுதா பண்ணிட் துக்கே சம்மர்னாலயா என்னன் தெர்ல எனக்கு ஹேர் ஃபால் பிரேக்கானாக் கூட பரவால்ல ஓகே அப்டின்ட்டு இதுக்கு லென்த்துக்கு அப்டியே வந்துச்ன்னா என்னா
ஓ ஃபுல்லாவே வருத் தா அந்த ரூட்டோட அப்டியே வருதா? ஓ முருகா
அதான் சரி ஒனக்கெதாவது டாக்டர் தெரியுமா இல்ல ஹோம் ரெமிடி எதா தெரியுமா இல்ல இன்டேக் எதா
ஆஹ் என்னன்னா இப்ப வந்துட்டு நீங்க டாக்டர் ட்ரீட்மெண்ட் போறீங்க அப்டின்னா இந்த ஹேர் ட்ரான் அந்த மாதிரில்லா எதுவு பண்ணிடாதீங்க அட்லீஸ்ட் என்னன்னா வாட்டர் மே பி செட் ஆகாம கூட இருக்லா இல்ல உப்பு தண்ணி நல்ல தண்ணி அந்த மாதிரி மாத்தி வாஷ் பண்ணி பண்ணீங்ளா அது எதும்
இல்லையே அதுக்கு ஏதாவது நம்ம வெளில்ல போணும்ல எங்கேயும் வெளில்ல போகலியே நம்ம வீட்லேயேதா இருக்கே இப்போ
அப்டியா என்ன கேட்டீங்கன்னா ஏ உங்ளுக்கு வந்துட் மே பி அந்த சத்து கம்மியா இருக்கறன்னால கூட அப்டி இருக்கலா இல்லன்னா வாட்டர் ப்ராப்ளம் அப்டி இல்லன்னா நீங்க வந்து ஷாம்பூ ஏதாச்சு வந்துட்டு மாத்தி போட்ருக்கலா என்ன ஷாம்பூ நார்மல் ஷாம் ஷாம்பு தான போட்றீங்க
ஆஹ் நார்மல்லா எப்போதும் போட்றதா போட்றே அதெல்லா எது எதுவுமே மாத்தல இப்போ
ஓகே ரொம்ப ஆகுதா
ஆமா ஒரு டென் டூ டோனல் டுவெல் அப்டியே இருக்க லென்த்துக்கு அப்டியே வந்திருது
அச்சச்சோ ஓகே ஆக்சுவலா எனக்குமே இப்டிதா இருந்திச்சு ஒரு டூ மன்த்ஸ் பிபோர் எனக்கு எப்டி இருந்ச்சு அப்டின்னா எனக்கு வந்து நல்ல அடர்த்தியா இருக்கு நம்ம இந்த ஸ்கூல் டைம்ல எல்லா ரெட் ரெட்ட ஜட பின்னி போட்ருப்போ இல்லயா சோ எனக்கு ரெட்ட ஜட நா பின்னி போட்றப்போ ரெண்டு பக்கமுமே ரொம்ப கட் கட்ட கட்டையா இருக்கு ஏ அப்டின்னா ஏ மம்மி வந்து நல்ல ப்யோர் கோக்கனட் ஆயில் இருக்கு தெரியுமா அது நல்லா வச்சுதான் டைட்டா பின்னி விடுவாங்க சோ அப்பொல்லா அப்டி அதுக்கப்றோ நம்போ ஒரு காலேஜ் டைம் அதுக்கப்றோ ஒர்க் அப்டி இப்டி எல்லா நாம போகுறப்போ அஹ் ஹேர் எல்லா கொஞ்சோ டென்சிட்டி எல்லா மாறும் குல்லயா சோ எனக்கு அந்த மாதிரி டைம்ல என்ன ஆய்டுச்சு அப்டின்னா எனக்குமே ஹேர் பால் ஆக ஆரம்பிச்சிருச்சு ரொம்பவே நீங்க சொல்ற மாதிரி அந்த அடர்த்தி எல்லா கம்மி ஆயிட்டு ரொம்பவே கம்மி ஆயிட்ச்சி அப்ப என்ன எடுத்தன்னா இந்த நெல்லிக்கா ஜூஸ் எல்லா இருக்கு தெரியுமா
ஆமா
ஆ நெல்லிக்கா ஜூஸ் வந்துட்டு நீங்க கொஞ்சோமா கருவப்பிள்ள அதுக்கப்பறமேட்டுக்கு நெல்லிக்கா அதுக்கப்பறோ கொஞ்சோண்டு இஞ்சி இது மட்டு போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணீட்டு ஒரு டூ டம்ளர் தண்ணி ஊத்தீட்டு ஆ காலைல எம்டி ஸ்டொமக்ல இத மட்டும் கொஞ்சோ எடுத்து பாருங்ளே ஒரு ஆனா இன்னொன்னு என்னன்னா அது ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சோ எடுக்கும் போது உங்களுக்கு கொஞ்சோ ஒரு மாரி இருக்கு பட் ஒரு ஒன் டூ மந்த்ஸ் நீங்க வந்து கன்டினியூசா எடுத்து பாருங்க உங்களுக்கு வந்துட்டு மேபி அந்த கொட்டுறதுல்லா கம்மியாகுதான்றது உங்களுக்கு தெரியு கெமிக்கலா எதுவு எடுக்க வேண்டா அதாது இப்போ ஆல்ட்டர்நேட்டிவ் ஷம்பூஸ் ஓகே அந்த இந்த டான்ரப்ல்லா வர்றதுக்குல்லா நெறய ஷாம்பு இருக்கு தெரியுமா போட்டா உடனே போயிடுது அப்படின்ற மாதிரி எல்லா
ஆமா ஆமா
ஆ அந்த மாதிரில்லா எதுவு பண்ணாம நீங்க வண்ட்டு இன்டேக்ல வேணா போய் பாருங்களே மேபி உங்களுக்கு அதுனால கூட இருக்கலா இல்லயா உங்க ரூட்க்கு ஏத்த மாதிரியான ஸ்ட்ரென்த் கெடக் அதனால கூட இருக்கலா அதுக்கு ப்ரோட்டீன்கு எக் எல்லா எடுத்துக்கோங்க ஆ அப்பறோ ஒரு வீக்லி ஒரு டூ ஒரு டூ வீக்ஸ் ஒன்ஸ் வந்துட்டு ஹேர் மாஸ்க் அந்த மாதிரில்லா கொஞ்சோ ட்ரை பண்ணி பாக்குறீங்களா
ஓகே ஹேர் மாஸ்க்ன்னா என்னென்ன யூஸ் பண்ணி போ பண்ணனு
நார்மல் ஹேர் மாஸ்க் அப்டின்னா உங்களுக்கு வண்ட்டு இப்போ உங்களுக்கு ரூட் வந்துட்டு ஸ்ட்ராங்க் ஆகணு அப்டின்னா மெயின் வந்துட்டு எக் ஒயிட்டு எக் ஒயிட் எடுத்துக்கோங்க அதுக்க அப்பறமேட்டுக்கு அதுல கொஞ்சோண்டு கோக்கனட் ஆயில் ஆட் பண்ணிட்டு அது இரண்டையும் நல்லா பீட் பண்ணிட்டு அத அப்படியே நம்ம நீங்க வந்து ஹேர்ல அப்ளை பண்ணலா ஓகே நாலா பாத்தீங்கன்னா எனக்கு வெறு அந்த எக் ஒயிட்ட மட்டுமே நா எடுத்து ஹேர்ல அப்ளை பண்ணுவே ஆ வேணுனா லெமன் ஜூஸ் அ வேணா ஆட் பண்ணிப்பே சோ நீங்க அந்த மாதிரி மட்டு நீங்க பீட் பண்ணிட்டு எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க அப்டி இல்ல அப்டின்னா கொஞ்சமா ரைஸ்ஸு ஆ அந்த ஒயிட் ரைஸ் இருக்குல்ல ஒயிட் ரைஸ் வந்துட்டு ஆமா அந்த ஒயிட் ரைஸ் கொஞ்சோ எடுத்துக்கோங்க அதுல வந்துட்டு கொஞ்சோ வந்துட்டு தயிர் போட்டுக்கோங்க தயிர் போட்டுட்டு லைட்டா லெமன் ஜூஸ் லிட்டில் பிட் அது மட்டு போட்டுட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு அத வேணுனா அலோவேரா ஜெல் கூட அதுல போட்டுக்லா பியூர் அலோவேரா இருக் குல்ல அதுவு போட்டுக்லா இதெல்லா போட்டு அரச்சி அத ஒரு நீங்க ஒரு மாஸ்கா ட்ரை பண்ணுங்க
ஓகே ஓ
ஆ இதெல்லா நீங்க பண்ணும் போது ஹேர் வந்ட்டு சாஃப்ட் ஆகு அண்ட் ஆல்சோ உங்களுக்கு கொஞ்சோ அந்த ரூட் எல்லா வந்ட்டு கொஞ்சோ ஸ்ட்ராங்க் ஆக ஆரம்பிக்கு ஃபுட் ப்ராப்பரா எடுத்தீங்க இது வந்துட் டு ஒரு மாசத்துல ஒரு ஒரு டூ ரெண்டு டைம் நீங்க அந்த மாதிரி எடுப்பீங்க அப்டின்னா உங்களுக்கே ஒரு சேஞ்சஸ் தெரியு வேற ஏதாச்சு இந்த டிவில பாக்குற மாதிரி இல்ல நெறய ஆ விளம்பரத்துல சொல்றாங்க தெரியுமா இல்ல வேற யாராச்சு சொல்லி அந்த மாதிரி ஏதாச்சு யூஸ் பண்ணீங்ளா
ஆ அந்த மாரி யூஸ் பண்லாமா அப்டின்னு கேக் தா உனக்கு கால் பண்ணே என்னென்னா நா ஹேர் ஃபால் அதிகமாக ஆகுதுன்னு சொல்லிட்டு நா சர்ச் பண்ண ஆரம்பிக்கவு என்னோட மு ஃபோன் வந்து அது காதுல வாங்கீடுச்சின்னு நெனைக்கிறே நா இப்போ மொபைல் தெறந்தாலே எந்த சோசியல் மீடியா போனாலு சரி ஹேர் ஃபால்க்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்டின்றது மட்டு தா வருது அவுங்க எல்லாரு மேக் சிமம் சஜெஷன் பண்ணது என்னன்னா ரோஸ்மரி பண்றாங்க
ஆஹ் ஆமா ஆமா ஆ அதுவுமே ஆக்சுவலா என்னன்னா அதுமே ஒரு நல்ல ஒரு குட் சொல்யூஷன் தா ஏ அப்டின்னா அது மட்டுமே நல்லா தண்ணில போட்டு அந்த ரோஸ்மெரி இருக்கூ தெ ரியுமா அதது கடைலயே ஆல்ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க தெரியுமா அத வாங்கி பண்ணாம ரொஸ்மெரி இது மாரி இருக் குள்ள அந்த ரோஸ் மாரியே அத நீங்களே பேக் கெட்ல விப்பாங்க சோ அதுவே நீங்க வாங்கி வாட்டர்ல போட்டு நல்லா கொதிக்க வச்சு அந்த ஸ்ப்ரே பண்ற மாரி பாட்டில்ஸ் இருக்கும் தெரியுமா
உஹ்ம்
தி நீங்க ஸ்டோர் ண்ணி வச் சு அ ம ஒரு நாளைக்கு டூ டைம்ஸ் நீங்க யூஸ் நானுமே அத ட்ரை பண்ணே அதுமே கொஞ்சொ ஓகேவாதா இருக்கு
ம் அதா ரோஸ்மெரி சொல்லியிருந்தாங்க தென் அ ரோஸ்மேரி ஹேரொ ஆயில் கூட இருக்கா அது கூட ட்ரை பண்லா
ஆயிலல்லா ட்ரை பண்ணி பாத்தது இல்லக்கா நா வந்துட்டு அது வாட்டர் ஸ்ப்ரே மாதிரி இருக்குந் தெரியுமா நம்ம ஸ்ப்ரே பண்ணுவோ இல்ல ஓ அந்த மாதிரி நானே வீட் வீட்லயே பிரிப்பர் பண்ணி நானேதா யூஸ் பண்ணே என்னோட சிஸ்டர் எ மம்மி எல்லாம் எல்லாமே வந்துட்டு அத யூஸ் பண்ணோ எல்லாருக் எங்களுக்கு என்னா என்னென்னா ஒரு யூஸ் பண்ணி ஒரு த்ரீ டேஸ்லே எனக்கு முடி வளர்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு அது யூஸ் பண்ணிட்டு அது என் என்ன அப்படின்றது எனக்கு தெரியல ஆனா நமக்கே வந்துட்டு கொஞ்சம் முடி கொஞ்சம் கட்டையானா மாதிரி அப்புறம் கொஞ்சமா ஹைட்டான மாதிரி இப்படிலா எனக்கு தோணுச்சு வேன்னா நீங்களு கூட அத ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு மேபி அப்பிடி இருக்குதா இல்ல உங்களுக்கு அத கொட்டுறது கம்மியாகலாம் நமக்கு ஹேர் வளராட்டியும் கொட்டுறது கம்மியானா போதுல்ல
ஆமா ஆமா
ஆ சோ நீங்க அதுமே ட்ரை பண்ணுங்க இன்னொன்னு இன்டேக் வந்து கொஞ்சம் ப்ரா பரா எடுத்துக்க பாருங்க ஏன்னா இப்ப அடிக்கிற வெயில் எல்லா ரொம்ப எதுவுமே பண்ண முடியல சோ அதனால நம்ம இந்த டைம்ல எல்லா பாதுகாத்து வச்சுக்கணு இல்ல
உம் ரோஸ்னரி வாட்டர் வந்து ட்டு ரோஸ்மரி மட்டும் போட்டு தண்ணியில கொதிக்க வச்சா போருமா
இல்ல இல்ல இப்ப ஒரு இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒரு டூ டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க அப்போ ஒரு டூ டேபிள் ஸ்பூ பூன் வந்துட்டு இந்த ரோஸ்மரி எடுத்து கூடவே வந்துட்டு கொஞ்ச வெந்தய இருக்கு கொல்ல ஆ வெந்தயத்த வந்துட்டு அதுல போ போட்ருங்க போட்டுட்டு அது வந்துட் இப்ப நீங்க ஊத்திருக்ற தண்ணி ஒரு ரெண்டு கிளாஸ் ஊத்திருக்கீங்க அப்டினா அது வந்துட்டு முக்கா கிளாஸா வர்னு அந்த அளவுக்கு நீங்க வந்ட்டு அத சிம்லியே வேக வச்சுட்டு அந்த தண்ணி வந்ட்டு அவ்வள தா சுருங்கணு அப்போ ரெண்டு கிளாஸ் வந்ட்டு முக்கா கிளாஸா மாறனு சோ அது தா கரெக்டான ஒரு பதோ சோ அந்த மாரி டைம்ல எடுத்து ஆற வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சு கோங்க அப்ப நீங்க வந்துட்டு என்ன பூசிர்க் குபோது தலைக்கு ஸ்ப்ரே பண்ண வேண்டா நம்ம தேங்காண்ணே பூசிப்போல்ல சோ அந்த மாரி டைம்ல ஸ்பரே பண்ண வேனா நார்மல் டைம்ல எடுத்து ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க ட்ரை ஹேரா இருக்கு
ஓகே ஓகே இது எத்தன் நாள் வெச்சு யூஸ் பண்லா ஒரு டைம் நம்ம யூஸ் பண்ணிட்டம்னா மினிமோ ஒரு ஒன் வீக் வெக்கிலாமா
வக்கிலா ஆம் நீங்க வெ என கேட்டீங்கனா கொஞ்சோ கொஞ்சமா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்களே ஒரு த்ரீ டே்ஸ்க் வர மாதிரி சோ அந்த மாதிரி பண்ணி பண் டே நா ஆக்சுலா ஃபிரிட்ஜில வச்சிருந்தே கொஞ்சோ அது வெளிய விட்டு ஏதோ ஆயிருமோனு என எனக் தெர்ல எப்டி ஸ்டோர் பண்ணு அதனால நா ஃப்ரிஜ்ல வச்சிட்ருந்தே.
அ
கு நா வந்துட்டு ப்ரிப்பர் பண்ணே அவளதா த்ரீ டேஸ் ஒன்ஸ் ப்ரிப்பர் பண்ணிக்கோங்க அவளதா
ஓகே சும்மா நா அத ட்ரை பண்ணி பாக்றே அதே போல அந்த ஃப் அந்த ஃப்ளக்ஸ் சீடுவ சொல்றாங்க அந்த ரோஸ்மேரி பிளஸ் ஃபளக்ஸிட் ரெண்டுமே சேத்தித்
நா இது எல்லாமே யூஸ் பண்ணி அதுதா சொல்றல்ல அந்த ஹேர் ஃபால் அப்டினா எனக் எனக் போனப்ப உங்கள விட எனக் ரொம்ப இது ஆயிடிச்சு ஐயோ நமக் இதெலா போயிட்டு நம்ப இன்னு ஒர் மாரி டல்லா தெரிஞ்சிருவோமே அப்டின்ற மாதிரி எல்லா நமக்கு இருக்குல்ல ஃபுல் ஹேரு போயிருமோ அப்டின் ன்றமாதிரி அதனாலயே அத நீங்க அந்த ப்ளக்சீட்ஸ்லா வந்துட்டு நானு பேக்கா தா போடுவே அதுமே சுடுதண்ணில போட்டு கொதிக் வச்சீங்கனா ஜெல் மாரி வரும் ஃபுல்லா ஜெல் மாதிரி வரும் அப்டியே ஒரு மாரி எப்டி எப்டி சொல்டும் நம்ம ஆலுவேரா கட் பண்ணா ஒரு மாரி ஜெல் இருக்கு இல்லயா சோ அந்த பாக்கெட் ஃபுல்லாவே அந்த ஆலோவேரா ஜெல் மாரி ருக் தா இருக்கு நீங்க நல்லா கொதிக்க வச்ட்டீங்க அப்டின்னா வெந்துரு அது அரிசி மாதிரி தான் வேகு ஆனா கொஞ்ச டைம் எடுக்கும் அந்த சீட் வந்து வெந்துடுச்சின்னா அதுமே ஜெல்லா இருக்கு நீங்க அது மாஸ்க்கு மாரி அப்ளே பண்ணிக்லா பண்ணலா ஒரு மாசத்துல டூ டைம் அந்த மாரி நீங்க பண்ணிகலா பண்ணி பாருங்கக்கா அது எப்படின்ட்டு
சரிமா நா அது பண்ணி பாக்கறேன் நானு என்ன சொல்றது மொபைல்ல வந்து நானு சர்ச் பண்ணாத இதே இல்ல எல்லாத்தையும் நானு ட்ரை பண்ணி க்கே பட் நா இன்னு அத வாங்கி யூஸ் பண்ல எல்லாமே பாத்துட்தா இருக் கே என்னென்ன இருக்கு அப்படின்னு சர்ச் பண்ணி
என்ன கேட்டீங்கன்னா ஆமாமா என்ன கேட்டீங்கன்னா பெஸ்ட் சொல்யூஷன் அப்படின்னா பிளக்சீட்ஸ் யூஸ் பண்ணலா அதுக்கப்பற ரோஸ் மேரி யூஸ் பண்ணலாம் அதுக்கு அடுத்து இந்த நெல்லிக்கா ஜூஸ் கு அது எடுத்துக்கோங்க அது மட்டு இது இல்லாம ரிச் ஃபுட் எல்லா இருக்கு தெரியுமா ஓரளவுக்கு ஆஹ் ரிச் கன்டென்ட்ல இருக்க மாதிரி ஃபுட் எடுத்துக்கோங்க புரோட்டீனுக்கு எக்கு வைட் எடுத் துக்கோங்க அது மட்டு இல்லாம வாட்டர் நெறைய குடிங்க ஃபர்ஸ்ட் ஹைட்ரேட்டா இருந்துக்கோங்க இதெல்லா ட்ரை பண்ணி பாருங்க அதயு மீறி உங்களுக்கு கொட்டுது அப்டின்னா அப்ப ஹெல்த் இஸ்யூஸ் மே பி இருக்கலாம் அந்த மாரி ஏதாச்சு இருக்குல்ல இத ட்ரை பண்ணி பாருங்க ஒரு டூ மந்த்ஸ் கு ட்ரை பண்ணி பாத்துட்டு எனக்கு சொல்லுங்க நம்ம வேணா எனக்கு தெரிஞ்ச டாக் டர்ஸ் இருக்காங்க அது வேணா இது நீங்க பண்ணி பாத்ட்டு உங்களுக்கு முடியல அப்டிங்கிற சிச்சுவேஷன்ல நம்ம வேணா அத ட்ரை பண்ணி பாக்கலாக்கா
செரிம்மா நா இதெல்லா யூஸ் பண்ணிப்பா எதில குய்க் ரி ஏஅ குய்க்கா இது ரிசல்ட் தெரியுதுன் பாத்துட்டு
ஓகே ஒரு டூ மந்த்ஸ் நா சொல்ற டூ மந்த்ஸ் டைம் எடுத்து பண்ணி பாருங்க நம்ம இவ்ளோ நாள் வெயிட் பண்டோல டூ மந்த்ஸ் எடுத்து பண்ணி பாருங்க அப்போ ரிசல்ட் என்னன்றத நீங்க எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க ஒரு வேள முடியலன்னா நம்ம வ அதுக்கடுத்து என்னன்னு பாக்கலாம் அடுத்த ஸ்டெப் போகலா
சரிம்மா கண்டிப்பா பாத் சொல்றே
ஆமா அது பண்ணி பாருங்க சரிக்கா சரி பாருங்க வைக்கிறே ம் பாய்